கம்
ஓகே
மாலை வணக்கம் மாலை வணக்கம்ங்க
சொல்லுங்க இரவு வணக் மாலை வணக்கம் இல்லைங்க இரவு வணக்
இங்க எப்டிங்க போச்சு இன்னைக்கு பொழுது இன்னைக்கான பொழுது எப்டிங்க போச்சு எனக்கு நல்லா போச்சுங்க
நன்றாக போகுது
ஆமாங்க இன்னைக்கு நல்லா போச்சுங்க கால்ல எந்திரிச்சு எ கொழந்தைங்க தன்னாலே பொறப்பட ஆரம்பிச்சிருச்சிங்க அதனால எனக்கு இன்னைக்கு மன நிம்மதிங்க
ஓ உங்களு கல்யாண ஆயிடுச்சா
ம் கல்யாண ஆயிச்சுங்க எனக்கு ரெண்டு புள்ளைங்ளே இருக்குங்க
ஓ ரெண்டு பேர் பிள்ளைங்களா பையன்களா
ம் எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாப்பா ஒன்னு ஒரு பைய ஒன்னுங்க அ பைய பாத்தீங்கன்னா மூணாது படிக்கிறாங்க பாப்பா ப்ரீ கே ஜி ங்க
செரி
ரெண்டு பேத்தியு சமாளிக்கறதுக்குள்ள போது போதுனு ஆயுங்க
ம் பரவால்லங்க கொஞ்சொ உங்க வீட்டுக்காரு ஹெல்ப் பண்ணுவாருங்ளா
அ அதெல்லா ஹெல்ப் பண்ணுவாங்கங்க
ம் பரவாயில்லைங்ளே அந்த அளவுக்கு இருப்பாரா
ம் கால்ல எந்திரிச்சு அவரு சமச்சிரு வாருங்க சம் டைம்ஸ் பாப்பா தம்பி எல்லாத்தைமே ஸ்கூலுக்கு பொறப்பட வச்சிருவாருங்க அப்டியே பாதி பாதியா பிச்சு பிச்சு வேல செஞ்சு ஃபோங்க நா செய்றேன்னா அவரு செஞ்சிருவாரு அவரு செஞ்சா நா செய்வ பாத்து பாத்து பிரிச்சு பிரிச்சு வேல செஞ்சுபோங்க
எங்க வீட்லல்லா எங்க ஒய்ஃப் மட்டு தாங்க சமைப்பாங்க
அப்டிங்ளா சரி செய்ங்க நீங்களா வேலல்லா செஞ்சு தரமாட்டீங்க
ம் ஆ நா அப்பைலருந்தே நா சொல்லிதா கல்யாணம் பண்ணது அதனால
ஆ
நமக்கு அந்த வேலையே கெடையாதுங்க வீடு உண்டு வெலை இது வெல அவ்ளோதா
சரி சரிங்க ஆமா ஆமாங்க
ம் இப்பவே இப்பயு பாத்தீங்கன்னா பாவோ அவங்க டயர்டல தூங்கிட்டாங்க கொழந்தைங்க எல்லா
சரி சரிங்க
ம் உங்க வீடு உங்கள் வீட்டுக்கார் தூங்கிட்டாருங்களா
இல்லலங்கங்க பக்கத்துலதா உக்காந்து இருக்காருங்க செல்லு பாத்துட்டு இருக்காருங்க
அ அ எங்க வீட்ல தூங்கதாங்க
செரி செரிங்க
டயர்டா நம்மளோட அவங்கதா ரொம்ப டயர்ட ஆவாங்க போலட்ருக்கு
ஆமா ஆமாங்க
ம் ஒங்களுக்கு எப்டிங்க ரொம்ப டயர்டா இருக்குங்ளா
அப்பள்ளா ஒன்னு இல்ல எனக்கு பாதி வேல எங்க மாமியாரு எனக்கு செஞ்சு குடுத்துருவாங்கங்க நா சும்மாதாங்க இருப்ப ம ஆ சேரி சேரிங்க எனக்கு பாத்தீங்கன்னா அ பாதி வேல எங் வீட்டுகார் செஞ்சிருவாரு பாதி வேல எங்க மாமியாரு செஞ்சிருவாங்க எனக்கு ஒண்ணு ரெண்டு வேல தாங்க இருக்கு அந்தர அளவுக்கு வேலஊ எல்லா இருக்காதுங்க
எங்களுக்கு அப்டி கடையாதுங்க எங்க வீட்லல்லா வேல இருக்கு எங்க அம்மாவாவு செய்வாங்க என் ஒய்ஃபு செய்வாங்க
சேரி சேரிங்க
எங்க அப்பாவு வீட்ல தா இருக்காரா அவரு எதா கடைக்கு போறதுன்னா அவரு பாத்துப்பாரு
செரிங்க செரிங்க
நா பாத்தீங்கன்னா ஒர்க்கு மட்டு தா
செரிங்க செரிங்க
ம் அதாங்க பிரச்சன இல்ல
செரிங்க செரிங்க செரிங்க சாப்ட்டீங்ளா நைட்டு நைட்டு என்னங்க சம ச்சிருந்தாங்க
ம் நைட்டு பொங்கலுங்க
செரி செரிங்க நா பனியாரமு தக்காளி சட்னியுங்க
ம்
ம் எங்க வீட்டுக்காரே பனியார் ஊத்திட்டாருன்னா பாருங்ளே
எங்க வீட்டு அடேங்கப்பா ம் பரவாயில்லைங்ளே
என்ன ஏனுங்க
பரவாயில்லைங்ளே இந்த அளவுக்கு செய்யறாங்களே
ஆமா ஆமா
ம்
இன்னைக்கு அவுருக்கு லீவ் நா வொர்க் ஃப்ரம் ஹோமு அதனால அப்ப செஞ்சக்குடுப்பாங்க
ஓ வொர்க் ஃப்ரம் ஹோமா அது இது எவ்ளோ பெஸ்ட்டு தான்ங்க
ஆமா ஆமாங்க
ம் நாலா அந்த மாரிதா கேக்குற குடுக்க மாட்டேங்கிறாங்க ம்
இந்த காலத்துல எப்டிக அம்டி கெடைக்குது
ம் ம் அது வேன நூத்துல ஒரு ஆளுக்கு தா கெடைக்குது
ஆமா ஆமா நீங்க
நீங்க இப்ப நீங்களா எப்டி நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்கள இல்ல வீடு மட்டும் தான் போய்
இல்ல இல்லங்க நா வீட்லதாங்க இருக்கே
கம்முன் நீங்களு கேட்க வேண்டியதானே ஒர்க் ஃப்ரம் கோமு
அப்புட்லா நமக்கு வேணாதுங்க நம்ம படிச்ச படிப்பு வேற அவங்க படிச்ச படிப்பு வேற நம்ம படிச்ச படிப்புக்லா கெடைக்காதுங்க
என்னங்க இப்ப வீட்ல இருந்தீங்னா வீட்டையு பாத்துப்பீங்க எல்லாத்தையு பாத்துக்லா வர பணமு அதா ஆ என்னங்க இப்டி சொல்றீங்க ஒங்களுக் வேலைக் போக புடிக்காதுங்குறீங்க
செரி செரிங்க
ஆ அதா வேலைக் போக புடிக்காது நானு ஒருக கம்பெனியில வேல செஞ்சிட்ருக்கே
செரி செரிங்க
ஆ
எப்படிங்க போச்சின்னைக்கி
இன்னைக்கா ஏதோ போகுதுங்க கம்பெனிக் போனா ஓவர் பிரஷரு வீட்டுக்கு வந்தா ஒய்ஃப் பிரஷரு
சொல்லுங்க அதுனால வீட்டுக்கே வராம எங்கயாது ஓடிறலானு தோணுதுங்ளா
எப்டிங்க அப்புடி விட்டுட்டு போ முடியுங்ளாங்க
ஆ
ஏதோ கல்யாணம் பண்ணாம இருந்துர்ந்தம்னா நீங்க சொல்றது லாஜிக்கு
செரிங்க
நீங்க கல்யாணம் பண்ட்டு அப்றோ ஓய்ஃப விட்டுட்டு எப்டிங்க போவீங்க அதுனால வாய்ப்பில்லைங்க
செரிங்க
வீட்டுக்குத்தா வந்தாகனூ எங்காவது ஓடுனாலு திருப்பி வீ ட்டுக்கு தான வந்தாகனூ
ஆமாங்க ஆமாங்க
ம் அதுனால வாய்ப்பில்லைங்
செரிங்க செரிங்க
ம் சப்போஸ் உங்க வீட்டுக்கார் அப்பிட்லா நெனச்சிருக்காரா
அப்பிட்லா இல்லங்க
ஆ
ஆறு மணி ஆச்சினா டிங் டானு வீட்டுக்கு வந்துருவாருங்க வந்துட்டு பிள்ளைங்களோட சத்த நேரோ விளையாடுவாரு
ஆ
வெளயான்ட்டு கொஞ்ச நேரோசி எல்லா தூங்குனதுக்கப்றோந்தாங்க சென்டு பாக்கவே ஆரம்பிப்பாரு
ஓ தூங்க வச்சிருவாருன் சொல்றீங்க
ஆமாங்க நம்ப செல் எடுத்தம்னா பிள்ளைங்களு செல்லு பாக்கணூ நெனைக்குங்க
ஆமா
செல்லு பாக்காம நம்ப செல்லு பாக்கலைனா பிள்ளைங்களு பாக்காதுங்கல
கரட்டு கரட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த பழக்கொந்தா வரனு
ஆமாங்க நம்ப பாக்காம இருந் நம்ம கரக்டா இருந்தா தானைங்க பிள்ளைங்க கரக்டா இருக்குங்க நம்பளே கரெக்டா இல்லைனா எப்டிங்க புள்ளைங்க நல்லாரு இருக்குங்க
கரெட்டு கரெட்டு அதுலா வியூ அது வேணா உண்மதா
கேக்குதுங்களா
அ கேக்குது
செரி செரிங்க
ம் ம் அப்புறோ ஒ மா ஓ மாமனார்லா என்ன பண்றாரு ஒர்க்கு
மாமனார்லா ரிட்டையராய்ச்சுங்க மாம்னார் மாமியார் இப்ப எங்க பெயிர்ச்சி வீட்ல தாங்க இருப்பாங்க
எங்க மாமனாருல்லா விவசாயம் பண்றாருங்
அப்புடிங்ளா ஆமாங்க சேரி செரிங்க
சொல்ல சொல்ல கேக்காம எங்க மாமியாவு சேத்து கூட்டிட் பேயிருவாரு
அப்டிங்களா செரி செரிங்க எவ்ளோ விடுறீங்க
எப்பிடின்ன அப்பல்லா ஒடம்பு முடியாது எப்டிங்க சொல்லாமா இருப்பாங்க ஏங்க அப்பவே அவுங்க ஒயிஃப கூட்டிட்டு போறாரு
இல்லில்லங்க போது வயசான காலத்துலயு இந்த வ பயிரு தோட்டம்னு போட்டு குனிஞ்சி நிமி்ந்து வேல செஞ்சுட்ருக்க முடியுமா அவுங்குளுக்கு ரெஸ்ட்டு வேணுல்லங்க எப்டிந்தாலு அறுவது அறுவத்தஞ்சு வயசாயிருக்கு
ஆமா அவங்களு வாய்ப்பில்லிங்க இனிமேல் எப்பிடிங்க அவரு அதா தொழிலு இதாயிட்டாரு தொண்ணூறு வயசானாலு வேல செஞ்சுட்டுதா இருப்பாரு அவுரு அப்புறா என்னிக்கு அவுராள முடியலேனு ஒக்காரரோ அது வரைக்கு செஞ்சுகிட்டுதா இரு நம்பள மார்ல்லா கெடையாதுங்க நம்பளா அறுவது வயசாயிச்சுனா ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டம்னா அவ்ளோதா அதுக்கப்றோ வேலக்கே போமாட்டோ
ஆமாங்க ஆமாங்க
அவங்கள்ளா அப்டி கெடையாது அவுங்களா அந்த காலத்துலந்தே இ ஆயிட்டாங்க ஒக்காரவே மாட்டாங்க கடைசி வரை
செரிங்க செரிங்க
எங்களுக்லா அந்த தெரியுங்களா
அப்டல்லா கெடையாதுங்க என்ன வெத்தல தோட்ட போட்டிருக்காங்களா அவுங்க மாம்னார் மாமியாரு
ஆமா மாமனார் போட்டுருக்காரு மாமியார் வேல செய்வாங்க
செரி செரிங்க கொத்தடிம
கொத்தடிம அ அப்டி கூட சொல்லா
செரிங்க செரிங்க வத்தல மட்டுந்தா போடுவாங்களா இல்ல வேற ஏதாது செடி கொடி இந்த மாரி ஏதாது போடுவாங்களா
சோ அதல்லா ஒங்ளுக்கு தெரிமா
இல்லங்க தெரியாதுங்க வத்தல கொடினு எனக்கு தெரியு முப்பயிர்னா எப்டின்ங்கிறது எனக்கு தெரியாதுங்க
டெய்லியு கொண்டாந்து குடுத்துருவாரு அந்த விஷயத்துல கரட்டா இருப்பாரு கத்திரிக்கா வெண்டக்கா பீக்கங்கா
சரிங்க
முருங்க்கா இதெல்லா டெய்லியு கொண்
சரிங்க சரிங்க சரிங்க
இங்க வா
ஆடு மாடு பக்கம்லான் வளத்துறீங்களாங்க
அதல்லாம் அப்பப்ப
சேரிங்க சேரிங்க
எங்கு மாமனருக்கு பாவோ அவரு இதுபாக்கவே சரியா பேய்ருது
ஆமாங்க ஆமாங்க
ம் அவரு எங்கங்க மாடு உல்த்துவாரு ஆட ஆட செட் ஆகாது
உங்களைய மேய்க்கறதுக்கே அவதுக்கு நேரம் சரியா இருக்கும் ஆடு மாடுங் எங்க
ம் பேரன்னுங்களை மேக்கிறதுக்கு அவருக்கு நேரம் சரியா இருக்கும்
ம் ஆம்
வீட்டுக்கு வந்தாருன்னா
ஆமாங்க ஆமாங்க
ம்
சேரிங்க இங்கெல்லாம் எல்லா குழந்தைங்களும் அவங்கதாங்க பாத்துப்பாங்க எனக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க மாமனார் மாமியாரே பொருப்பா பாத்துப்பாங்க குறையே சொல்ல முடியாதுங்க எனக்கெல்லா எந்த வேலையும் இருக்காதுங்க
உ இப்டி சொல்றீங்க யாருக்கும் வேலை செய்ய முடியாது அதுவே மிச்ச வேலையும் பாக்கும்
மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திப்போங்க மிக்க நன்றிங்க
ஆ